கேக்குதுங்க சிஸர் சொல்லுங்க
உம் சாப்பிட்டீங்களா
ஆஹ் சப்ப
என்ன சாப்பிட்டீங்க சாப்பிட்டேன் சிஸ்டர் நா இட்லி சாப்பிட்டேன்
இட்லியா ஓகே நீங்க என்ன ஹவுஸ் ஒயப் கார்லா
நான் ஹவுஸ் ஒயஃ தான் சிஸ்டர் நீங்க
ஆஹ் ஆன்
ம் சரி சிஸ்டர் எனக்கு வந்து ஒன் பேபி இருக்கு உங்களுக்கு
எங்களுக்கு ரெண்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் உம்
பொண்ணுதான் சிஸ்டர்
என்ன பண்றாங்க
அவங்களுக்கு தான் ஊஞ்சல்ல போட்டு ஆட்ட நக்குறேன்
ஓ
அஹ் அவ்வளவுதான் இப்போ இப்போ தூங்குினான் தான் அவங்க தூங்குவாங்க இல்ன்னா பதினொன்னு இல்லன்னா பன்னெண்டு ஒண்ணு அந்த மாரி ஆயிடும்
இது உங்களுக்கு பெரிய டாஸ்கா இருக்குமே அவங்கள வள
அஐயோ ரொம்ப பெரிய டாஸ்க எனக்கு மைண் என்ன தெரியுமா அவளுக்கு கொஞ்ச நாளா வந்து நான் ராகி தான் ஊட்டிருந்தன் என் என் பேபிக்கு வந்து எயிட் மந்த்த் தான் எட்டு மாசம் அவளு வந்து நான் ராகி தான் குடுத்துனுக்கிறேன் சரியா அது செட் ஆகல அவளுக்கு அவளுக்கு ரொம்ப கோல்டு இருமல் அந்த மாதிரி வந்துருச்சு நா அதுக்கப்புறம் என்ன பண்ணா ஹாஸ்பிட்டல்ல காமிச்சன் அவங்க
ஆ சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஆ
அதா பா ஹாஸ்பிட்டல்ல காமிச்சே அதுக்கப்பறோ அவங்க சொன்னாங்க ராகி குடுக்காதீங்க அது கோல்டாமே
ஆமா கொஞ்சமா குடுக்கலா எவ்ளோ குடுத்தீங்க எவ்ளோ குடுத்தீங்க
ஆ எவ்ளோ தெரியுமா ஏன்னா நா வந்து அது வந்து பவ்டர் பண்ணி வச்சிருக்குறே செரியா அதுல இருந்து ரெண்டு ஸ்பூன் போட் ட்டு ஆ தண்ண கொதிக்கிற தண்ணில போட்டு அப்டே அப்டே அது ஆட்டினே இருக்கணு இல்லனா கட்டி கட்டியா ஆயிடு அந்த மாரி பண்ணிதா ஊட் ட்டி விடுவே ஆனா என்னன் தெரியல அது வந்து அவங்க வந்து என் கஞ்சின் சொன்னே ஆனா அவங்க எந்த கஞ்சின் நெனைச்சுக்கிறாங்கன்னு தெரியல ஆனா எங்க வீட்டுல சொல்றாங்க ராகி கஞ்சின்ல்லா அவ்ளவா ஹீட் இது கோல்டுலா இல்ல அது ஹீட்டு டுதா அப்டின்னு சொல்றாங்க எனக்கு எனக்கு என்னன்னா ராகி கஞ்சு ரொம்ப சத் த்தானது ஏனா ஆ
இல்லல்ல ராகி குடுக்லா நீங்க கொஞ்சமா குடுங்க நாலா அந்த லைஃப கட கடந்து வந்துட்டே அது ரொம்ப அதாவது என்ன சொல்றதுனா நீங் ஒரு கொழந்தைய பாத்துக்கிறது வந்து ஒரு இல்ல ஒரு கொழந்தைய பாத்துக்கிறது வந்து என்ன நடக்குதா இருக்கறதுலயே ஒர்க்குக்கு போணோனுச்சுங்கங்க இருக்கு இருக்குறதுலயே என்ன கடுமையான ஒர்க்ன்னு நைனப்பீங்க
அய்யோ கொழ கொழந்தய பாத்துக்கிறதுலா
ஆ கரெக்ட் அதெல்லா நீங்க நீங்க அத பண்றது வந்து ரொம்ப கஷ்ட இப்ப எட்டு மாத தா ஆயிடுச்சு என்ன குடுக்க சொல்லிருக் இதாங்க டாக்டரு டாக்டரு என்ன சொன்னாங்களோ அத அப்டியே ஃபாலோ பண்ணிருங்க
நா வந்து காம்ச்சே ஆமா நா வந்து காம்ச்சே அவுங்க வந்து ஏ நீங்க வந்து இப்போ அ பேபி ஹெல்த்தியா தா இருக்குறாங்க நீங்க என்ன குடுக்குறீங்களோ குடுங்க கஞ்சி குடுக்கலா அதுக்கப்புறோ இது அது பருப்பு வகைகள் குடுக்கலா ஃப்ரூட்ஸ் குடுக்கலா அப்டின் சொன்னாங்க செரி நாங்க குடு க்கன் தா இருக்கறே நாங்க வந்து எங்க ஜென் பேசுன் குடுக்குறோ எங்க எங்க மாமியார் ஜென்ரேஷன்லா அது குடுக்காத இது குடுக்காத அது கோல்டாயிரு இது கோல்டு வரு இந்த மாரி சொல்றாங்களா அதா கொஞ்ச டென்ஷன் ஆகுது
இல்ல இல்ல நா வந்து கொழந்தையா இருக்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது எதுக் எடுத்தாலு பய்ந்துக்குவே ஆ ஓ க்குல சளி வந்த ஒடன ஆஸ் பத்திரிக்கி போயிருவே ஓடனே டக்கு டக்குனு எடு எதுக் எடுத்தாலு ஹாஸ்பிட்டல் போயிருவே நானு அப்ப எதுமே தெரியாதா என்னா குடுக்கணு என்னா குடுக்க கூடாது அது எ துமே தெரியாது இப்பல்லா நெறைய டாக் ட்ரு அட்வைஸ் பண்றாங்க நெறைய ஃபோன்ல பாக்கலா நீங்க அத பாத்து நெறைய கத்துக்கிட்டு கொழந்தைகள வளக்கறது ஈஸியாதான இருக்கு பாத்துக்ங்க
நா கூட எங்க வீ ட்ல என்ன ஆமா எங்க வீட்ல என்னன்னா ஏன் பேபிக்கு வந்து இந்த பால்ல பிஸ்கட் போட்டு குடுக்குறாங்கல்ல அது குடு குடுன்னு சொல்றாங்க ஆனா அது அது ஜங்க் ஃபுட் மாதிரி அது அது குடுக்கவே கூடாது அது அது நான் ஹெல்தி அது
ஆ
ம் அது வந்து வேஸ்ட்டு அது
இல்ல உங்க மாமியா சொல்றாங்களா? இல்ல அது யாரு சொல்றது குடுக்க சொல்லி? யாரு சொல்றாங்க உங்களய குடுக்க சொல்லி?
எங்க மாமியார்தா
அதா அதா அவங்க அத அவங்க வந்து பிஸ்கட்டு் பன்னு இதெல்லா ஹெல்த்துன்னு நெனச்சுட்ருக்காங்க காலைல எந்திரிச்சோடனே ப்ப டீ குடிக்க வேண்டியது பன்னு தொட்டு சாப்ட வேண்டியது எனக்கே தெரியாது அதெல்லா காலைல நானே அப்பிடி தாங்க ஒரு நாளைக்கி பத்து டீ குடிச்சிட்டு இருந்தே ஆனா அவுங்க ஃபுல்லா டீ குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க டீக்கு அடிமை ஆயிட்டே நால்லா அதல்லா வந் து ரொம்ப ஆமா நீங்க அவங்க பேச்சல்லா கேக்காதீங்க மேக்சிமம் கொழந்தைக்கி வந்து இந்த சத்துமாவு கஞ்சி இந்த ஃப்ரூட்ஸ் எதாவது குடுக்கலாமா ஜூஸு அந்த மாரி எதாவ்து குடுக்கலாமா பால் அவங்க எதா மு ளுங்கட மாரி ஏதா குடுக்க சொல்லிருக்காங்களா பழம்ல்லா குடுத்தீங்களா
இல்ல இல்ல அந்த மாரி எ எதுமே இல்ல பால் என்னா என்னா இல்ல சிஸ்டர் இன்னு நா எதுவுமே ஸ்டார்ட் அப் பண்ணல நா குடுக்குறதே என்ன தெரியுமா இப்போ
உருளக்கெழங்கல்லா மறிச்சு குடுப்பாங்களே உருளக்கெழங் ஆ
ஆ ஆமா சிஸ் ட்டர் குடுக்கணு காலயில ஒரு இட்லி மத்தியானோ வந்து நெய் சாப் படு ராத்திரி வந்து இட்லி அவ்ளதா
இல்ல
அதுதா குடுத்த இப்போ ஏன்னா எய்து மந்து க்கு கொழந்தைகளுக்க
ம் திஸ் இந்த உருளகழங்கு வேவிச்சி மசிச்சி அப்பிடியே வாயில குடுப்பாங்க அப்புறோ சுண்டல் கூட நல்லா வேக வச்சி அப்டே மசிசீ இட்லி மாரியே இதாயிருல நல்லா வேக வச் ச்சம்னா நல்லா பஞ்சி மாரி ஆயிரு அது மாரி ல்லா நெனைகிறே நாலா அந்த கஷ்டமான வாழ்க்கைய தாண்டி வந்துடே ம் உருளகழங்கு
ஆ
அது குடுக்லாமா டாக்டர் கேளுங்க டாக்டர் உங்ளுக் ஃபேமிலி டாக்டர் இருகாங்ளா இல்லயா ஹலோ உங்ளுக்கு ஃபேமிலி டாக்
அயோ ஹைலட் ப்ப என்ன தெரியுமா இவன நா ரீசன்டா இப்ப போனே சரியா அவ்ங்க என்ன தெறிமா சொன்னாங்க ஹலோ
சொல்லுங்க
இப்ப ரீசன்டா நா போனே அந்த டாக்டர் சொன்னாங்
உ சொல்லுங்க
த்த ஒரு டாக்டர் இருப்பநங்க சொன்னாங்க என்ன என்ன குடுக்லா கேட்டதுக்கு ஏ குடுக்லாமே என்னவேனா குடு க்ரா கஞ்சி குடுக்கலா இட்லி குடுக்கலா எல்லாமே தா குடுக்கலா அறு டக்குன்னு சொல்லிடா இது என்னடா இது தே அப்டினு நெனச்சினு வந்துட்டே இப்போ ஒரு பேபிக்கு கூடின் போனோனா அது குடுக்கணு இது குடுக்கணு இது சாப்பிட்ணு அது சாப்பிட்ணு இந்த மாதிரி சொல்லணு அவங்க ஏதோ ஒரு கேரிங்கே இல்லாம ம்ம சொ சொல்லிட்டாங்களா எனக்கு என்ன கொடுகதுனே தெரியல இந்த மாரி நல்ல சுஸ் த்தவங்க எல்லா எனக் சொல்லுவாங்க
உ இல்ல இல்ல இப்ப நீங்க தெரியாதனால தானே கே கேக்குறீங்க அது ஒரு டாக்டர வந்து என்ன குடுக்கணும்னு சொன்னாதானே உங்களுக்கு தெரியு உங்களுக்கு இதுதானே புதுசு அதெல்லா தெரியாதுல்ல அவங்க சொல்லலால அ ஃபேமிலி க்டரா எப்டி உ ஆரம்பத்துலஅங்க தா பாத்துருக்கீங்களா அப்டி இருக்கும்போதியா அப்டி சொல்றாங்க
இல்லபா எங்கம் எங்க மாமியார் சைட்டு அவங் ங்க எங்க அம்மா செடு தா பெஸ்ட்டு ஏய் எங்க அம்மா செடு இருக் இருக்கும்போது நல்லா ஹெல்தியா தான் இருந்துச்சி இப்ப மாமியார் சைட்கு வந்த பிறகு இந்தந்த மாதிரி ஆ ஜெய நான் வந்து ஊர் விட்டு ஊரு கல்யாணம் பண்ணி வந்திருபென்
சரி இப்ப தாய்பால் குடுக்குறீங்களா இல்லையா ஹலோ சிஸ்டர் கேக்குதுங்களா இல்ல தாய்ப்பால் கொடுக்குறீங்கதன ஆமா ஆமா ஒன் பன்னியருக்கு மேக்ஸிமம் கொடுக்கணும் சொல்கிறாங்க அதுான் ஹெல்த் ஆமா குழந்தைக்கு அது வந்து நீங்க உங்களே ஹெல்து நல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா அதுவே போதும் ஹலோ
ஹலோ சிஸ்டர் உங்க பேச்சு எனக்கு கேக் க்ல சிஸ்டர் கட்டு கட்டு ஆகுது உங்க பேச்சு எனக்கு கேக்கல ஷ்
நல்லா கேக்குதுங்களா எனக்கு கேக்குலையா
கட கட் ஆகுது
கர்ட் ஆகுதா இப்ப கேக்குதா ஹலோ
கட கட்ட ஆகுது எனக்கு
இப்ப இப்ப கேக்குதான் சிஸ்டர் ஆஹ் நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து குழந்தைய பத்தி ரொம்ப கவலைப்படாதீங்க சரியா ஒன் இயர் வந்து நீங்க நல்லா சாப்பிட்டு தவால் கொடுத்து தாவே ஓகே அத கொடுக்கணுமா இத கொடுக்கும் குணமானே இல்ல சரியா நீங்க உங்க ஹெல்த் நல்லா பா சரியா அதான் கட் அது தான் மெயின்
உம் ஓகே
குழந்த ஒண்ண நீ அது ஒன் இய ர் வரைக்கு சாப்புறது வந்து ஒன்னு பிரச்சனல்ல
ம்
ம் செரி அப்ப நைட் தூங்குவீங்ளா தூங்க முடியாதா? கேக்குதா
ஹலோ
ஆ நைட்டு தூங்க வுட்றாலா இல்லையா பாப்பா ஹலோ
ஹலோ
க்குதா சிஸ்ட கேக்குதுங்ளா ஹலோ சிஸ்ட ஹலோ சிஸ்ட ஹலோ ஹலோ ஹலோ